ஏ கேக்குதாடா
கேக்குது கேக்குது இப்ப வந்து அ ன்னோஹ் எங்க அம்மா வந் து இன்னக்கு நைட்டுக்கு சிறப்பா கஷ்டப்பட்டு யோச் ச்சு ரொம்ப யாராலும் செய்ய முடியாத ஒரு டிஷ்ஷு செய்யப் போறாங்க
வெரி குட் சூப்பர் உப்மாவா
உப்புமாக்காக வெங்காயம் வெட்டிட்டுருக்கேன்
வெரி குட் சூப்பர் எனக்கு வந்துட்டு உப்மால வெங்காயொ போட்டா புடிக்காது நா வெறும்மென கடி
ஏங்க எனக்கு உப்மாவே புடிக்காதுமா ஏமா நீ
ஹே நல்லா இருக்கு நா உப்மாக்கு சைட் டிஷ் வச்சிருக்கே வீட்ல வடுமாங்கா நல்லாருக்கு அது வெச்சி சாப்ட்டாதா சூப் பரா
உப்மாவே புடிக்காதுங்குற நீங்க அதுல சைடிஸ்க்கு வேற போறீங்க
அப்பாவே சாப்டுவாரு
உப்மா சுட சுட குடுத்தா வேணா
சுட சுட உப்மா தயிரு வடுமா ங்கா வச்சு சாப்ட்டேன்னா சூப்பரா இருக்கு
எ அண் தயிரே சாப்ட மாட்ட பொறந்ததுலேந்தே தின்னதில்ல பொறந்ததுலேந்தே நா சாப்ட்டதில்ல
சேரி சேரி அப்பறோ எப்பயோ கூப்ட்டா இப்ப கூப்புர்ற அவ கூப்ட்டு ஒரு நால் நாள் இருக்குமா
அப்பயே எனக்குதா ஞாபகொ வந்துருக்கு உங்களுக்கு வர்லி
ஏம்மா நா ஒனக் கூப்ட்டு நால் நாள் ஆச்சுல்ல அப்ப நீதா திருப்பி கூப்புண்ணு அப்பயே நீதா ஞாபொ வச்சு கூப்புட்றன்னா உன்னைய என்ன பெருமையா சொல்லிக் கிறியா
அப்பறோ அப் பா என்ன பண்றாரு நேத்து நா உண்மையாலுமே அ அ திருப்பி ஒருத்தரவ சொல்லுங்கள கேக் க்ல
அவருக்கு என்ன ஜாலியான வாழ்க்க ஏ என்ன இதே டைலாக்ல சொல்லியிருப்பாரா அவருக்கென்ன சும்மாவே ஜாலியான வாழ்க்கதா
பாவொ அவரு
பாவமா நாந்தா பாவொ இங்க கடையில தனியா உக்கான்ட்ருக்குற நாந்தா பாவொ
என்னைக்கோ ஒரு நாள் அந்த பக்கம் போறப்ப பாத்தே யாரோ இன்னொருத்தவுங்களு உக்காண்ட்ருந்தாங்க அவுங்கள்ட்ட பேசியிட்ருந்தீங்க
அப்ப நா என்ன பண்றது கஸ்டமர் இல்லன்னா பேசத்தான
யாரோ உக்காண்ட்ருந்தாங்களா ஆப்போசிட்ல ஒரு அக்கா
வேலக்கி சேத் ட்டுங்க அந்த பொண்ணாருக்கு அந்த பொண்ணு வேலைக்கு வர்லன் போயிர்ச்சு எனக்கு இப்ப சேல்ஸ் அவ்ளோ இல்ல அதனால வேலைக்கு எடுக்கல விட்டுட்ட தலைங்க் போமான்னு விட்டுட்டே
அங்க எப்படி உங்களுக்கு சமைக்கறதெல்லா எப்புடி
எனக்கு இதெல்லா சமைக்க தெரியு இதெல்லாஸ் சமைக்க தெரியு நார்மலா சோறு வச்சு கொழம்பு வைக்கதா தெரியாது இப்ப வரைக்கு கொழம்பு வைக்கலா தெரியாது அவங்க அம்மாதா வச்சு தருவாங்க அ ஃபோன் பண்ணி கேட்டு வேணா செய்வ எனக்கு இந்த தேங்கா அரைச்சு ஊத்துற எந்த டிஷ்ஷுமே புடிக்காது அ தேங்கா சட்னி கூட சாப்ட மாட்ட
நானு தேங்கா திர்வி சாப்ட மாட்ட தேங்கா ஊத்துறதெல்லா சாப்டுவ தேங்கா சட் னிவே திங்க மாட்ட
ஆஹா நா திங்கவே மாட்ட எனக்கு வெறு சாம்பார் இருக்கணு இல்லன்னா தக்காளி பஜ்ஜி இருக்கணு தோசைக்கு மூணு நேரோ தோச குடுத்தாலு அழகா சாப்டுப்ப
ஆனா தோச எப்டி தோசை சாப்டு சளிச்சிரா
நாங்க எல்லாரு ஓஸ்தா ஊ தீ நல்லா தக்காளி பேஜ்ஜி ஊற வச்சு அடிப்ப ஒரு ஆறு ஏழு தோச அடிப்ப கிச்சனு உள்ளேயாறுங்கோ ஆவ்த் வரலே எட்டு ஒம்போது தா சாப்டுவாரு ரோஸ் சௌதிக் ஒரு ஃபேவரட் என்ன லேசா ஊத்துவேன்டா
ஃபளெக்ஸ் பன் தெரியோ உன் தோச ஸ்கில்ஸா உங்க தோசையோட ஸ்கில்ஸா சொல்ற ரிங்க
இல்ல நா நல்லா தோச ஊத்துவே அது ஒன்னுதா உருப்டிபயா வரோ
கத்துகோணோ
தோச ஊத்தர்கே இனிதா கத்துக்குனுமா மா
ஆமா இனி கத்துப்பே
எனக்கு இட்லி வெக்கிறக் புடிக்காது ஏன்னா இட்லி எனக்கு சாப்ட புடிக்கோ ஐ இட்லி செஞ்சிட்டு அதுக்கப்றோ அந்த தட் ட கழுவுனும்னு யோசிச்சா அ வெறுப்பாயிருவே இந்த இட்லிக்கு குண்டா கழுவர் அதுக்காகவே செய்ய மாட்டே அதனாலயே தோச ஊத்திருவே நின்னு அதனால என் தோச ஊத்தருக்கு புடிக்கியூ
எங்க வீட்ல அதெல்லா எதுவுமே யோசிக்க மாட்டாங்க ஏனா கழுவுறது நான் தான அது மாறி எந்து எந்த அடுத்து எண்ணமே கடையாது குக்கர தவிர எல்லாமே கழுவனுணானு
என் குக்கர் செலவுக்கு மாட்டீங்களா
ச்சலா இருக்கு அத பாத்தாலே எனக்கு புடிக்காது தா பெரிசிக்கு
அது மட்டு
அது எங்க அம்மா கழுவ மாட்டாங்க சாங்காலக்கா கழவுவா பக்கக் கழிவி வெச்சுட்டார்னா அவ்ளோதா அதெல்லா எடுத்து பழையபடி இருந்த எடத்துல அடிக்கி வ
ஏன்ட அந்த பழக்கமே இல்ல இப்பவே சிங்க்குக் போனா அத்தன பாத்ரொம் கெடக்கும் ஒரே நாள் கோவத்துல எதாச்சி திட்டு வாங்கி டு அதுக்கப்பறம் போய் தான் தழுவுவேன் ரெண்டு நாள் சலுகாமிச்சிருப்போ இப்ப அடுத்தாவுது நாள் திட்டு வாங்குவன்ல திட்டு வாங்கி கோவத்துல போய் கழுவீட்டு வ ஒரு மண் நேரோ நின்னு கழுவுவே ஒரு சிங்க் பாத்தரத்த ஒரு மண் நேர் கழுவுறே
கரெக்டா ஒரு பாட்டு போட்டேன்னா ஒரு பாட்டு முடியறக்குள கழுவி முடுச்சுருவே
அப்பா ஒனக்கு ட்ரெய்னிங் ஜாஸ் தி இருக்கும் போலமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலயே எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய இருக்கும்
எல்லாத்தியு சோப்பு போட்டு கவுத் துக்கன்ன அடுத் தண்ணிலிடுத்து அலாசி வச்சுருவே டப்பு டப்புன்னு
தண்ணி வராதா
இல்ல நா ஒன்னொன்னா கழுவ மாட்டே நீங்க என்னா ஒன்னொன்னா தேச்சு தேச்சு ஒன்னொன்னா கழுவு வீ
அப்படியல்லா கழுக மாட்டோ ஃபஸ்ட்டு ப்ளேட்டெல்லா எடுத்துருவே ப்ளேட் எல்லா சோப் போட்டு வச்சுருவே
எங்க வீட்ல என்ன மத்யான என்ன இருக்கு காலைல சமச்சது மத்யானொ சம ச்சது அப்பறோ காலேல சாப் டத் தட்
எனக்குதா சமைக்கிற பழக்கமே இல்லயே அப்பவு எப்புடி பாத்தரோ நெ றயுந்தா தெரியாது சமைக்கிறனோ இல்லயோ தெரியுமா பாத்தரம் மட்டு நெறஞ்சு போயிருக்கு
கெரகோ லேட் ஆய் தொலஞ்சுரு
எனக்கு அது புடிக்கவே புடிக்காது நா தொவைக்கறக்கே உக்காரமாட்டே நா என்ன பண்ணுவேன்னா இப்போ இந்த வீடு மாறிட்டேன்ல இந்த வீடு மாறுனதுலந்து வெளிய காய போடுவேல்ல அப்டியே வெளியவே பாட்டு கேட்டு ஒவ்வொரு துணியா மடுச்சு வெச்சுட்டு அங்கருந்து எடுத்துட் போய் ஷெல்ப்ல அடுக்கிருவன் ஷெல்ப்லபீர்வோல ஏன்னா உள்ள எடுத்துட்டு போய் போட்டனா இப்ப முந்தா நேத்து துணி எட்த்துட் போய் உள்ள போட்டே அத இனி நா மடிக்கவே இல்ல அது ஒரு ஓரமா தடுக்குது இதே அதுன்னா ஒன்னொன்னா மடிச்சு வெச்சுட்டு அப்டே எடு ல்லா யாராச்சு வீட்ட வந்து பாத்தாங்னா வீட்ட விட்டு வெள்ல தொரத்திருவாங்க அந்த லெலமைல இருக்கு அவ்ங்க அப்பாலா ஒரு டைம் வீட்டுக்கு வந்துட்டு வெளிவ் வே நின்னு தண்ணி குட்ச்சுட் போயிட்டாரு அட்த்த நாள் செரியான ஏத்து எனக்கு அந்த நாள்ல எல்லாத்தையு சுத்தம் பண்ணே சுத்தமா வச்சிருக்கன்னைக்குலா எவனு வரமாட்டா
வீடு குப்ப மாரி இருக்கு அதுதா இன்னக்கி நா அல்ல காது குத்தும் போது நா உங்களதா நெனச்சே
நா பாத்த ஒன்னோட ஸ்டோரி பாத்த ஐயோ எப்டித்தா குத்துறீங்ளோ நம்மனால முடிய்ல ப்ப நம்ம கன்ஷாட்டுகே அப்
கன் ஷாட்டு தா வலிக்கிது குத்துறது வலிக் கிள்ள
ஒங்க அப்பாக் கூப்டுட் போய் பர்த்ரேனு காது குத்திவுட்டே நானு பர்திரி கிஃப்டா ஆமா லெஃப் சைட்ல ஒரு இது போட்ருப்பாருல ஆ கொஞ்ச ரியாக்ச்சல்லா கொடுத்தாரு கொழந்தைங்கள்க்கு எப்பயுமே காது வலிக்கு இப்ப பசங்க புதுசா ஒரு இது போட்றாங்க பத்தியா பசங்
இது வாலி வாலி மாரி போட்டுட்டு அது பக்கத்துல குட்டியா அஹ் அதுதா பாருங்க இங்க ஒன்னு ஆடிட்ருக்குது
இவனுங்க மூண் இது எங்கருக்குது ஒரு கம்
ஆஹ் ஆடிட்ருக்கு இந்த மாரி நானு குத்த போறே நானு குத்
ஆனா ஊரே குத்திட்திரியுது டே இதென் காதுல ஒன்னொன்னு குத்துனா கூட பரவாலடா ஒரேகாதுல என்டா நீங்ளு ரெண்டு குத்துறீங்க
நம்ம குத்துறது கூட இப்ப நானே குத்துறது கிட்ட குத்திட் டேங்குறாங்க ஆனா தள்ளி தா குத்
ஆஹ் நம்ம எவ்ளோ தள்ளி குத்திருக்கோ நா மேல குத்தலான் இருக்கே நா மேல ஒன்னு குத்தலான் இருந்தே
ஓய் நீங்க எப்டிதா டாட்டோ போட்டிங்ளோ கொக்கா மக்கா ஆஹ் எனக்கு சுருக்கு சுருக்கு சுருக்கு சுருக்
எனக்கு அவளோ வலி இல்ல இப்பதா எனக்கு ஒடம்பு போட் சில்ல அப்ப எனக்கு போடும்போது இவ்ளோ ஒடம்பில்ல
சார் நீங்க எப்ப எங்க போட்டீங்கன்னு தெரியல நா வேற நல்லா சதையா இருக்கிற எடமா பாத் த்து போட்டனு வலி வலி வலி வலிச்சிருச்சு எ
உங் வீட்ல எதுவு சொல்லலையா டேட்டு போட்டதுக் கு
கேட்டே போட்டுட்ட போட்டுக்கமானு
ம் உ இஷ்டமான்ட்டாங்களா
இல்ல என்னமோ பண்ணுன்னாரு
நீ சொன்னாலு கேக்க மாட்டேன்னு தெரியு அவுங்ளுக்
இல்ல இன்னொரு தடவ கட்டிப்பிடிச் சின்னோதரவ கேட்ட ப்ளீஸ்ன்னு சேரின் சொன்னாரு மூஞ்சி தூக்கி வச்சுதாஸ் சொன்னாரு திரும்பவு கட்டிபிடிச்சு திரும்பவு கேட்ட இல்ல திரும்பவு கட்டிபிடிச்சு திரும்பவு கேட்ட அப்புற சேரிம்மா போட் கோப்பனரா அப்புறந்தா போய் போட்ட
ஆக்சுவலி இதுல்லாமே நம்ம கேள்ஸ் சிறு சிறு வீக்னஸா வன் என்ன பண்ணுவேன்னா எங்க அப்பாக்கு வந்துட்டு கால் ஒடைஞ்சிருக்கு வா அதனால அவருக்கு எப்பயுமே வண் து கால்ல ஷாக் அடிக்கிற மாரி பீலாவவே இருக்கு கால் வந்துட்டு இருக்கு அவர் அம்த்திவிடுன்னு சொல்ல மாட்டாரு ஆனா அம்துனா நல்லா ரிலாக்ஸ் ரு நா என்னா பண்ணுவன்னா போய் கால நல்லா தேய்சுட்டு அமுத்திட்டு எனக்கு வேணும்ன்ற விஷய எத சாதிச்சுட்டு வந்துரு
நா கட்டி புடிச்சு எங்கப்பா எதுவுமே வேணா ஜொல்ல மாட்டாரு அது ஒரு இது எனக்கு அதனால கேட்டோ இன்னைக்கு காலல எங்கக்கால்லா ரெண்டு மாச கேட்டா ரெண்டு மாசம் கேட்டு ரெண்ர மாச கழிஞ்சுதா போய் குத்திட்டு வந்தா க் காலையில்தா கேட் ட இன்னைக்கு குத்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சு காது குத்துற கவர கம்மல்லா வாங்கி குடுத்துட்டாரு எங்க ஆனு போய் வாங்கிட்டுலா வந்தோ
நா மேல நயன்தாரா போட்ருந்தா அல்லான்
ஆஹ் எனக்கு இதுக்கே டக்குனு குத்திட் விட்டாங்க உள்ள டபக்குன்னு போயிருச்சு வழி தெரில ஆனா ஆஹஹ் குத் அப்பறமு சேரி தெரியல அந்த திருக்காணி மாட்டு போது லைட்டா வலிச்சுது வலிக்கல ஓகே விட்டுட்டே இந்த டாட் த்து குத்துனாங்க பாருங்க எம் யம்மா யம்மா எனக்கு சுருக்கு சுருக்கு சுருக்கு சுருக்கு எனக்கு இந்த வழியில அந்த வழி ஒரு பெரிய வழியாவே தெரியல எனக் கிளிப் குத்துறாங்கனு வைங்களேன் ஹ நம்ம கைக்கு நடுல மடக் அப்பறோம்ல அந்த எடம்ல்லா வைப்ரேட் ஆகுது கிர் கிர் கிர் கிருன்னு ஆகுது
கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் நானே இன்னொரு டாட்டு போடலாம் ன் அப்புறம் போடவே இல்ல நான் ரீசென்ட்டோ ஒரு டேட்டு பாத்தேன் கப்பில் டேட்டூ நல்லா சரி அது போலான்னே ஹ கிரிஞ்சா இருக்குன்னுடாரு உங்கப்பா. கிரிஞ்சாதான் இருக்கு உங்க கூட கப்பில்டாட்டூ போடுறேன்னு நெனைச்சேன்ல எனக்கு தேவைதான் அப்படின்னு மைண்ட் வைசு சரி மைண்ட் வாய்ஸ் வெளியே சொல்ல முடியாதுல நானு
சரி இப்பென்னா கடையிலதான இருக்கீங்க
ஆமாம் சரி நான்
வீட்டுக்கு வந்து கூப்பிடுறீங்களா ஆஹ் செரி ஓகே ஆஹ் ஆஹ் பாய் பாய் பாய் சொல்ல கூடதுன்னு எங்க அம்மா சொ சொல்லியிருக்காங்க
த த அதெல்லா மாறிருச்சு மா காலங்கள் பல தடந்து போய்விட்டது நீ அடிக்கடி ஞாபடுத்தினாதான் உண்டு
இதே வார்த்ததா அப்பாவும் சொன்னாரு வைக்கறே டாட்டா டாட்டா